ஹலோ ஆ வணக்கங்க வணக்கோ நல்லாருக்கீங்ளா
ஆ நல்லாருக்கேம்மா
ம்
நீங்க நல்லாருக்கீங்ளா
ஆ நல்லாருக்கம்மா
சரி
ம் ஆ நல்லா இருக்காங்மா எல்லா
பசங்க என்ன படிக்கறாங்க
இப்பா எ பாப்பா பண் காலேஜு படிக்கிறா பையன் பதினொன்னாம் வகுப்பு படிச்சுட்ருக்கா
ம் பசங்கள் ஒழுக்கமாக இருக்காங்ளா இல்லிங்களா
ஆ அதெல்லா கரெக்ட்டா ஒழுக்கமா இருக்காங்க
அவுங்க நல்லா ஹெல்த்தியா இருக்காங்களா நோய் நொடி இல்லாம
ஆ ஹெல்த்தியா இருக்காங்க
சேரிம்மா அடுத்து ஆரோக்கி ஆரோக்கிம்மா சாப்பறத்துக்கு என்ன சாப்பாடா குடுக்றீங்கின்
இங்க அவங்க சாப்டவே மாட்டேன்றாங்க ஆரோக்கியமான காலை உணவு எடுத்துக்கிறங்க டிஃபனு
ம்
மதியோ சாப்பாடு சாம்பார் சாதோ பொரியல் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் அது குடுத் அன்ப்புறே
ம் மத்திய சாப்பாடு
மதிய சாப்பாடு தா சாம்பார் ரச சாத
சாம்பார் ரச சாத எப்பமே வப்பீங்ளா மூக்கல்ல
ஆ அந்த மாரி சாயந்தர வந்ததுமே எதாச்சு சுண்டல்
சுண்டல் பச்சப்பயிறு
பச்சபயறு அது மாரி எதாச்சு சுண்டல் மாதிரி செஞ்சு குடுப்போ
ம் ஓரளவுக்கெல்த்தியா இருக்காங்ளா பசங்க
ஆ இருக்காங்மா
சரி நல்லதுதா அடு அடுத்து எதபத்தி
பண்றங்மா
எங்க பசங்க எல்லா கல்யாணம்மாயிட்ச்சி பேரன் பேத்திங்க எடுத்துக்கிறாங்க எ
எத்தன பேரு எத்தன பேரு
ஒரு பொண்ணு ரெண்டு பைய பையனெங்கு ட்ரென்ப்பு ம் கல்யாண ஆயிடுச்சு அவ்ங்க அவ்ங்குளுக்கு கொழந்தைங்கல்லா பொறந்திர்ச்சே
ம் அவங்களா நல்லாருக்காங்களா
நல்லா நல்லார்க்காங்க
ம்ம்
நீங்க பிசினஸா
இல்லிங்மா வீட்டோட தா இருக்க நானு வீட்டு வேல செஞ்சுட்டு பசங்ள கவனிச்சுட்டு
ம்
எங்க வீட்டுக்காரு கட
டைம் கடைக்கும்போது கடைக் போய்டுவே
ம்
கடைய்ல போய்ட்டு இருந்துட்டு சாய்ந்த்ரோ குழந்தைங்க ஸ்கூலா இருந்து வீட்டுக்கு வரும் போது வீட்டு வந்துடுவ
அப்டிங்களா வருமானமெல்லா போதுமான அளவுக்கு வருதாமா
ஆ வருது
சமாளிச் க்றீங்க
சமாளிச்சுக்குறோ அது
ம் ஸ்கூல் ஸ்கூல்க்கு அனுப்பிட்டு நீங்க கடைக்கு போயிடுவீங்க
ஆமா என் வேலல்லா முடிச்சுட்டு
ம் டைலரிங் அதெல்லா எது தெரியாதா
ஆ தெக்கிற
ப்ளவ்ஸ் தெக்கிறீங்ளாமா
ப்ளவ்ஸ் எனது வர்க்கின் தச்சுக்கிறே மத்தவங்கள்து ஏதாச்சு ஃபால்ஸ் அதை வக்கிற்து ஞ்சு கொஞ்சோ அப்டி ஆல்ட்ரக்ஷன் பண்ற துணிங்க தெச்சி தரே இன்னு பிளவுஸ் வந்து ஓரளவுக்கு தெரியு ப்ளவ்ஸ் வந்து இன்னு கட்டிங் அதின் கத்துக்ணு நல்ல
ம்
கத்துக்குன்னு டைலரிங் பண்ணலானு இருக்கே
சரி சரி
வீட்லே நாம்ளே தைக்லா
ம் நீங்க உங்க அம்மா உங்க வீட்ல இருக்கிறப்போ அம்மா அப்பாலா இருக்காங்ளாமா
அம்மா இல்ல தவறிட்டாங்க அப்பா இருக்காங்க அம்மா எறந்து இப்ப ஒரு மூணு வர்ஷந்தா ஆச்சு அப்பா மட்டுந்தா இருக்காங்க ஆ அப் அப்பாலா வரு அப்பாவு ஒடம்பு செரியில்ல ஒரெடத்துலே இருக்குறாங்க இப்ப நாங்க தா போயிட்டு போயிட்டு பாத்துட்டு வரோ அங்க பக்கத்துல அக்காங்க இருக்காங்க அக்காவ்ங்க பாத்துக்குவாங்க
ம் ம் சேரி வயசான காலத்துல அவ்ங்கள நல்லபடியா பாத்துக்கணு கொறையில்லாம அதே கடசி
நாங்க எல்லா நாளு பொண்ணு பசங்க யாரு இல்ல நாங்க தா பாத்துக்கணு
சரி சரி பாத்துக்கணு பாக்கணு அதுதா நல்ல
ஆமா
அடுத்து உங்க மாமியாரு மாமனாரு
ஆ எல்லா இருக்காங்க மாமியா மாமனாரு எங்க வீட்டுக் க்காரோட தம்பிங்க ரெண்டு பேரு எல்லா தனி தனி குடுத்தனமா இருக்கோ
ம் மத்தை மாமா
ஆ இருக்காங்க அத்த மாமா வந் தனியா அந்த வீட்ல தா இருக்காங்க நா வெளிய வந்துட்டே தனியா இருக்கே
அவ்ங்க பசங்களா படிக்கிறாங்ளா
ஆ அவ்ங்க பசங்களு படிச்சிட்ருக்குறாங்க
ம் இத்தன் நாள் தனியா இருந்தீங்ளா ஒன்னாவே இருந்தீங்ளா
ஒரு அஞ்சாறு வர்ஷோ ஆச்சு தனியா வந்து நா ஜாய்ன் ஃபேமிலியா தா இருந்தோ கூட்டு குடும்பத்துல தா இருந்தோ எல்லா இப்ப தனியா அவுங்கவுங்க தன்த்தனியா வந்துட்டோ
கூட்டுக் குடும்பத்தோட கஷ்ட நஷ்டங்கள் என்னன் விசாரிக்கலாமாமா
ஆ சொல்லுங்க
உங்களுக்கு கஷ்டமா இர்ந்துச்சா இல்லயா அப்ப ஈஸியா இர்ந்துச்சா இப்ப ஈஸியா இர்ந்துச்சா தெரிஞ்சிக்லாமா
கஷ்டோன்றது இல்ல கூட்டு குடும்பத்துல எல்லாமே நல்லாதா இருக்கு ஓரளவுக்கு இருந்த வரைக்கு நல்லதா இருந்ச்சு
ம்
கொஞ்சோ கொழந்தைங்க வளர்றதுக்குல்லா வீடு எடம் பத்தறதுல்ல எங்ளுக்கு அப்டி இப்டின்ட்டு நாங்க வெளில வந்துட்டோ அவ்ளோதா கூட்டு குடும்பத்துலருந்து நம்ம இருந்தங்கன்னா நம்ம எங்காச்சி வெளில அ சொந்தக்கார வீட்டுக் போய்ட்டாலு பசங்கள அத்த மாமா பாத்துக்குவாங்க
ம்
அந்த மாரி விட்டுட்டு போய்டுவோ அது ஒரு நல்லத் தான நம்மளுக்கு
ஆமா அப்ப வந்து கொஞ்ச ஃப்ரீடம் கொஞ்சோ அதிகமா இர்ந்துச்சு
நம்ப விட்டுட்டுக்கூட எங்காச்சு ஹாஸ்பிட்லு போய்டுவோ வருவோ பசங்களா கொழந்தைங்கள அவுங்க பாத்துக்குவாங்க இப்ப தனியா வந்தப் பறமா யாருக்கிட்ட விட்டுட்டு போறது நம்ப நாம்ப எப்ப எங்க போனாலு பசங்க இருக்காங்கன்ட்டு ஓடி வந்தர்ணு சீக்கிரமா அது ஒரு இது கூட்டு குடும்பத்துல இருக் கும் போது ஆமா கூட்டு குடும்பத்துல இருக்கும்போது அது ஒரு இது
அத்த கஷ்டந் தெரில
ஆமா தெரில அது இப்ப வெளில வந்தப்பறமா தெரிது
எல்லா பொறுப்பு நம்ப தலமேல விழுந்ததுக்கப்றோ அதோட கஷ்டோ தெர்
தெரிது
ஆனா இப்ப ஃப்ரீ நீங்க செஞ்சாலு ஃப்ரீ செய்யலனாலு ஃ
ஆ ஆமா
செஞ்சே ஆகணு வேலன்றது ஒரு அவத்தும் கொஞ்சோ கனம் தா
ஆமா
அங்கு அங் ஜொரோ சளின்னு வந்தா கூட அத கண்டுக் மாட்டாங்க
ம்
இப்ப நம்ம விருப்பத்துக் படுக்கலா எல்லா நல்லது கெட்டது செய்லா
ஆமா
இன்னோ ஒன்னா இருக்கிறப்போ அந்த பரவ அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்ளா அவுங்க இல்ல பண்ணிக்மாட்டாங்ளா
ஆ அதெல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்வாங்க எனக்கு ஒடம் சர்லன் படுத்துக்குனா அவங்க எல்லா செய்வாங்க அந்த அட்ஜெஸ்மெண்ட் இருந்ச்சு அந்த வீட்ல அதெல்லா நல்லா ஆ சப்போட்டா இருந்தாங்க எனக்கு நா அந்த மாதிரி இருந்த சப்போட்டா இருந்தாங்க நல்லா லைஸ்குல்லு எப்டி
பண செலவு நல்லது கெட்டதெல்லா பொறுப்பா பண்ணுவாங்ளா இல்ல நீங்க செய்ங்க நாங்க சாப் பரவால்ல நாங்க செஞ்சா நீங்க சாப்ட்றோனாய்ச்சு
அதெல்லா பொறுப்பாதா இருந்தாங்க
கூட்டு குடும்போனா அந்த மாரி பிரச்சனகள் வர வாய்ப்பு இருக்குது அதிகமா
அப்டிலா ஒன்னுல்ல அடிச்சிக்கல நல்லா ஓ ஓரளவுக்கு இருந்தோ நல்லாதா இருந்தோ அப்றம் சண்ட வர மாரிருக்குபோது கொஞ்சோ பிரிஞ்சுட்டோ
ம் ஹும் இப்ப இயல்பா உங்ளுக் கு இப்ப இருக்கிறது கஷ்டமா தெரிதா முன்ன இருந்தது கஷ்டமா தெரிதா
முன்ன இருந்தத விட இப்ப நல்லாருக்கு
அப்ப இருக்கற பிரச்சனைள் கொஞ்சோ அதிகோ ஜனங்க அதிகமா ஆமா ஜனங்க அதிகமா இர்க்ரப்போ பிரச்சனங்ளு அதிகமா தா சம்
அதிகமாருக்கு
இப்ப வந்து உங்ளுது இது உங்க வாய்ப்பு சாப்பிட்டாலும் சாப் பில்லானாலு உண்டு கொஞ்சோ ப்ரெச்சன கம்மி தா
ஆமா நீங்க நீங்க என்ன பண்றீங்க வீட்ல
நாங்க த நா தண்ணியா தா வந்த நா ப்ரெச்சன எந்த ப்ரெச் நா வந்து ஒரு எட்டு வருஷோ ஒன்னா குடுத்தனோ இருந்தோ
ம்
அப்ப அது வந்து அவுங்க எங்க வீட்டுக்காரர் தா அனுப்புவாரு எல்லாமே நாங்ளு ஒண்ணு ஒரு மெத்தனமா இருந்தவங்க தா
ம் உங்க பசங்கெல்லா உங்க கூட இருக்காங்களா
இல்ல இல்ல அவுங்க தன் தனியா தா போய்ட்டாங்க அவுங்கவுங்க தனியா தா இருக்கறாங்க
நீங்க தனியா இருக்கீங்ளா நீங்ளு உங்க வீட்டுக்காரு
இல்ல இல்ல நானு எங்க வீட்டுக்காரர் கூட சண்ட போட்டு பிரிஞ்சுட்டுதா போனோனு லவ் மேரேஜு
அ தனியாதா இருக்கீங்ளா எப்டி சமாளிக்கிறீங்கெல்லா
அப்பா இருந்தாரு கூட
ம்
அப்பா வந்து சம்பளம் செஞ்சு கூட கடைசி காலோ வரைக்கு இப்ப ஒரு மூணு வருஷோ ஆச்சு அப்பா தவறி
ஆ அவுங்க இருக்கும்போது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாருக்கு
அதுக்கு முன்னா பத்தாயிரு வேன்னாலு கடன் வாங்கி குடுப்பாரு
ம்
நல்லது கட்டிங்க பெரியப்பா பசங்களும் இருப்பாங்க கண்காணிச்சுக்கோங்க அவங்க எல்லாருமே நல்லா ஒரு அளவுக்கு பாத்துப்
ம்
பா பாத்துட்டுருந்தா அவுங்களு பாத்துவாங்க நல்லா அவ்ளோ பிரச்சன இல்ல
இப்ப எப்டி சமாளிக்கிறிங்க
இப்ப தனியாதா போராடிட்டு இருக்கற ஓரளவுக்கு இப்பவு சமாளிக்கிறே நல்லதே
டிங்லா
இல்ல எதுவு வேல செய்யல தனியாதா இருக்கிற
ம்
கோர்ட் கேசு ஏதோ வருமானம் வற மாரி எங்க வீட்டுக்கார் மேல கம்ப்ளைண்ட் குடுத்து ஏதோ வர் மாரி பண்ணிருக்கிற ஜீவனாம்சம் வர மாரி கேட்டுக்கிற
ம்
அது எப்பப்போ ஒரு நாலோ அஞ்சோ ஒரு தருவாங்க
ம்
அது ஒரு மூணு மாசத்துக்கு ஒருவாட்டு வரு வராமலு போகு இந்த மாதிரி கட்டிங் ஆகுது தர்ராங்க குடுக்குறாங்க
ஆ
ஏதேதோ கொஞ்சோஓ சமாளிச்சுக்குன்னு வர கொஞ்சம் கஷ்ட ஜீவனம் தா எப்போ சமாளிச்சுக்கிறே
ம்
என் என்ன வரைக்கு நா பாதுகாத்துக்கிறமா
பசங்கள்லா உங்ளுக்கு எதுவு தரமாட்டாங்ளா
ஹ ஹ எதுவு தரமாட்டாங்க சோறு போட்ற தின்னுன்றாங்க
அவ்வளதா
என்ன செலவுன்றாங்க
ம்
இருந்தாலு நா சமாள்ச்சி இப்ப வந்து இப்ப வந்து காலகட்டத்துல இப்ப ஒரு மூனு வருஷமா ஆ சூரியன் ஆட்சியில வருது இல்லைங்களா ஆயிர் ரூபா சமாளிச்சிட்டு இருக்கிறேன் அப்பா தவறன உடனே அது என்ன நல்ல காலமோ போறாத காலமோ ஆனா எனக்கு ந நடந்துச்சி அப்பா தவறன உட்னே மூணாவது மாஸ்த்துலருந்தே எனக்கு வர ஆரம்பிச்சிடுச்சி
ஏதாச்சி வேல பாத்துக்கலாம் இல்ல நீங்க
வேல பாக்கலன்னா அந்த பசங்க பேரம்பேத்தி இதுக்கு மேல சம்பாதிச்சு நம்ம யார அவங்கள அது பாத்துக்குனு இக்கிக கூட ஹெல்ப் பண்ணிக்கினு பசங்க ஆழ்றாங்க
சரி சரி
பாத்துக்கோமா நீங்க இங்க இல்லாம எ கூடாவான்றாங்க
ம்
பேருக்கானா கூட சொல்றாங்களேன்னு நானு அவங்ககிட்ட ஏதோ முடிஞ்ச அளவுக்கு வெளியில் பொய்செய்றது அவங்கிட்டயே அ ஒரு கௌரவத்த காப்பாத்திக்கின்னு அவங்ககிட்டயே வேல செஞ்சு சாப்ட்டுட்டு இருக்கறே பசங்கலா பாத்துக்குவாங்க
உங்க பசங்க வீட்டுலதா இருக்கீங்க இப்போதைக்கி
ம் பையனுடைய வீட்டுல தா போய் ஏதோ என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணிட்டு சாப்ட்டுட்டு பாத்துட்டு இருக்குற ராத்திரி
அவளதா விடுங்க உங்க பசங்க பாத்துக்குறாங்கள
அதுதா க பரம ஓரளவுக்கு என்ன நா ஸ்டாண்டட் பண்ணிக்கிறேமா யாருடைய போகாம நா ஓரளவு ஸ்டாண்டட் பண்ணிக்கிறே
அ போது போது
ம் என்னால் என்னவ என் வரைக்கு நா பாத்துக்குறே யார எந்த ப்ரெச்சனிக்கு போகாம
ஆ சரிங்க
சரு உன்னோரு பையனு இக்குறா அவனு பாக்குறா
ம்
அவனு பாக்குறான்னா எதாவ்து ஃபோன் பே அது இது போட்றானா போட்றா
ம்
எதாது அவசரோன்ன வயித்துக்கு எது சாப்பாடு சாப்புடுமா எதுவேன்னா சாப் அப்டின்னா பொண்டாட்டிக்கி சொல்லி வெக்கிறா சாப்பிட சொல்லி போட்றாங்க பாக்குறாங்க அவுங்க
ம்
அவங்ளால் முடிஞ்ச வரக்கி இல்லன் சொல்லாம பாக்குறாங்க
ம்
ண்ணு பாத்துக்குறா ஓரளவுக்
சரிமா சரிமா
ம் பசங்க ரெண்டு பையனியு ஹாஸ்டல் போடுவீங்ளா இப்போ
இல்ல இல்ல பைய வந்து இப்பதா ப பதினொன்னாம் வகுப்பு படிக்கிறா
ம்
அவ இங்கது லோக்கல்லதா படிச்சுட்டுருக்கா இந்த ஊரு ஸ்கூல்ல எங்க ஊரு ஸ்கூல்லயே பொண்ணு மட்டுந்தா ஆஸ்டல்ல போட்டுருக்கே காலேஜு படிக்றா வெளில
அ சேர் சேர்
வெளில காலேஜ்லருந்து படிச்சுட்டுருக்கா பையே பன்னெண்டாது வகுப்பு முடிச்சு மார்க் பாத்துட்டுது அவே எங்க போட்றதுன்ட்டு இது பண்ணனு ஆமா ஆமா ஆமா மார்க்கு பாத்துதா எதாச்சு பண்ணனு
பைய என்ன படிக்கணுன் ஆசப்பட்றீங்க உங்களுக்கு எதாவ்து ஆச கனவுகள் எதாவ்து இருக்குல்ல நீங்க பையனா
ஆமா அவ டாக்டர் படிக்கிறே நீட் எழுதுறேன் சொல்றா பாக்கலா ம் நல்லா படிக்கிறா
பொண்ணு நல்லா படிக்குதா பைய நல்லா படிக்கிறாங்ளா
எங்க பொண்ணு பரவால்ல பையன விட பாத்தா எங்க பொண்ணு நல்லா படிச்சா
ம்
த்தாவதுல மார்க் கம்மிதா ஆச்சி எங்க பையங்